அ
ஹலோ
ஹலோ கேக்குது அ என்ன பண்ற
என்ன பண்ற பசங்கள்ல இப்பதா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உக்காண்ட்ருக்க நீ என்ன பண்ற
உம்ஹும்உம் சிஸ்டர்
கேக்கல
என்ச்சி டீ குடிச்சிர்னு
டீ குடிச்சிங்ளா
உம்
ம் நானு இப்பதா காஃபி குடிச்ச இப்பதா ஏன்ச்சியா
போன அப்பறோ தூங்கிட்ட வேர
ம் ம்
புரியில
நா என்ச்சிட்டு பாப்பமாறு என்ன தூங்க வச்சிட்டு
இப்ப தூங்குறாளா ஓகே ஓகே உம்
என்ன சமையல் நீ வர்ல இங்க பாத்தியா
இனிமேல் தா வருவாங்களா ஓகே ஓகே என்ன டிஃபன்
இல்ல எனக்கு கேக்கல
இல்ல தோசதா
அப்புடியா
ம்
நீ என்ன சமைச்ச காலேல
பசங்களுக்கு முட்ட சாத செஞ்ச ஸ்கூலுக்கு
அப்றோ உப்புமா பண்ண காலேல சாப்பட்றதுக்கு
ம்
அதா குடுத்துவுட்ட ஸ்கூலுக்கு
அது எப்டி செய்யர்த்து
எது
உப்புமா எப்டி செய்யறது
உப்மாவா
ம்
உப்மா வந்து நா வந்து ரவா உப்மா செஞ்சே
ம்
அதுல வந்து வெங்காயொ பச்ச மொளகா கருவப்பில கட்லப்பருப்பு இருக் க்குல்ல
ம்
அது ஒனக்கு போட்டா புடிக்குமா
ம்
கேக்கல எனக்கு
புடிக்கு புடிக்கு எனக்கு
அ கட்லப்பருப்பு அதெல்லா போட்டு செஞ்சே
ம்
இப்ப ஒனக்கு வந்து கிச்சடி புடிக்குமா இல்ல உப்மா மாரி புடிக்குமா
எனக்கு கிச்சடி தா புடிக்கு உப்மா புடிக்காது
அப்புடியா ஏன்னா கிச்சடில நெறயா போடுவாங்க தெரியுமா
ஆமா ஆமா
செஞ்சுருக்கியா
அவ்ளவா செஞ்சதுல்ல
சாப்ட்டு இருக்க செஞ்சது இல்ல
அ குடையில வாங்கினு வருவாரு
அப்புடியா நான் நெறைய டைம் செஞ்சுருக்கே ஆ
அங்க இதுவே தா போடுவாங்க
அப்புடியா கிச்சடி தானா
ஆமா
கேக்கல
கம்பெனில கம்பெனில ஒர்க் பண்ணேல சென்னைல அமா ஒரு ரெண்டு மூனு மாசொ
எத்தன மாசொ
மாசொ ஒர்க் பண்ணே
மூனு மாசமா
ம் நாங்க அஞ்சு மணிக்கு போறோல்ல கால்ல
அஞ்சு மணிக்குல்லா போணுமா
அஞ்சு மணிக்குலா உள்ள போய் சாப்டுட்டு
ஆ
கரெக்டா இருக்கு நடந்து ஏன்னா கம்பெனி ரொம்ப தூரல்ல நடக்கணு கேண்டீனுக் போவோ ம் க்கு
கேண் டீனுக்கு இதுக்கு நடக்கணு அம்மாந் தூரொ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேண்டீன்க் நடந்து போயி
ஆ
அப்றமா கேண்டின்ல போயி லைன்ல நின்னு அம்மா கூட்டு வறதுக்குடி நா கிட்டத்தட்ட நாற்பாதாயிரோ பேர் வேல செய்யுங்ளா
அங்கையா
இந்த மொபைல் தயாரிக்கிற கம்பெனி தானே
ம் ம் அதனால வந்து சீக்கிரமா ஏஞ்சு
ரெண்டு மணில ஆமா ரெண்டு மணில இருக்கு செரி ஆமா
ம் அப்டிலாமா கஷ்டப்பட்ட
ஆமா நேருக்கு நேராவே இன்னியு அந்த மழ டைம்ல ஐயோ ஐயோ தண்ணிய தண்ணி சுத் தண்ணிக்கா நின்ணுனு கெடப்போ நா என்ன பண்ணுவே முன்னாடியே எழுது ஆமா ஹாஸ்டல்லதா தங்கி இருந்த
ஆ ஆ
ஆ கம்பெனியே குடுப்பாங்க ஹஸ்டல் ஃப்ரீயா ஆனா காசு புட்சிப்பாங்க சேலரில புடுச்சிடுவாங்க பதினெட்டாயிரோ சேல்ரி அதுல ஹாஸ்டலுக்கு சாப்பாடுக்கு போக மீதி சம்பளோ வரு அந்த அதுலயு வந்து லீவ் போட்டா புடிச்சிடுவானுங்க
வாங்க ஓ அந்த கம்பெனில இருந்தே ஃபிரி தந்துருவாங்க அதாது புடிச்சிப்பாங்க பட் ஆனா தங்கை
ஆமா காஞ் அந்த பில்டிங்கிலேயே ஹாஸ்டலுக்கு இருக்குது காஞ்சிபுர அதுல இருந்து ஸ்ரீ பெருமந்தூர் போணு அம்மாதூரோ
எப்டி போவீங்க பஸ்லையா
பஸ் தா கம்பெனி பஸ்சு
ஓ கம்பெனி பஸ் வருமா
ம் அது வந்து மூன்ற மூணே முக்காவுக்கு வந்துரு மூணு ஐம்பதுக்கு வரு அதுக்குள்ள நம்ம ஏஞ்சி
இப்ப வந்து இப் சாப்டுட்டு ஆ ஹா கெளம்பிட்டு அந்த பஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு கொஞ்ச தூர போயிட்டு சாப்டு வரணுமா
ஆமா நா ரொம்ப தூரோ நடந்து போயிட்டு சாப்டுவே கேண்டின்ல போயி சாப்டுட்டு கரெக்டா மேலே போயி பஞ்சி ஆறு மணிக்கெல்லா அஞ்சு ஐம்பதுக்கெல்லா வெச்சிட்ணு
ஓ ம் ஓகே ஓகே
பத்து நிமிஷோ முன்னாடியே வெச்சிட்னு
பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வெச்சிட்ணுமா
முன்னாடியே போயிட்னு அந்த அம்மா கூட்டத்துலயு பத்து ஐம்பதுக்கு வெக்க ஆரம்பிச்சாங்னா அப்டியே வெச்சினே வருவாங்க ம் ம்
ம் ம் அந்த கேன்டீன்ல வந்து எப்பயுமே கிச்சடி தானா
ஐயோ அது ஏயே கேக்குற கிச்சடி இந்த விணா போன இட்லி
இட்லியா
நம்ம வீட்ல சுட்ற இட்லியோட கேவலமா இருக்குது ஐயோ சாவடிப் குடுப்பாங்கு பாரு அதோட அந்து சாம்பார் சட்னி எல்லா கண்றாவியா இருக்கு தண்ணி நா சாம்பார்ல தண்ணி தா இருக்கு சட்னில தண்ணி தா இருக்கு
ஆ ஆ
கொடுக்கைல சாப்ட்டுட்டு சாப்பல்ல மயக்கொ வந்துரு
ஆமா எதனா ஒன்னு ரெண்டு வாய்ல
ஆ வெறும் வய்த்தோடு எழுந்துருவ காலேல
ஆமா அது சீக்கரமா வேற
ஆமா அதா ஹாஸ்டல்ல வந்து கம்பனி உள்ளயே கட்டி குடுத்துட்டாங்க நடுத்தர கட்டிருந்தாங்க
ம் வந்துட்டன்றயா கேக்கல எனக்கு
அத வந்துட்டே அங்க இருந்து ஹலோ
ம் அதுக்கப்பறோ இப்ப இது பண்ணிருக்காங்களா அதெல்லா
அப்பிடி கட்டிட்டு தா இருந்தாங்க சூப்பரா
ஓ ஓகே ஓகே
நம்ம வந்துட்ட அங்க இருந்து அந்த செட் ஆகல எனக்கு ஹாஸ் ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இருக்கும் வா கம்பனி சாப்பாடு செட் ஆல அ அவன் நாற்பதா இருந்து ச ந எப்பிடி உப்பு இது இது எல்லா பாத்தனு இருப்பா தண்ணி தா ஊத்தி அனுப்பனு
அவங்க என்னதா இப்பிடி பண்ணி இது பண்ணி காசு குடுத்தாலு அவங்க செய்யறதா செய்வாங்க
ஏ வாக
அதுல
ம்ம கம்லன்னு பண்ணி பாத்துட்டோ செட்டா ஆவலையா ஓடியாந்துட்டே
ம் அப்பறோ என்ன பண்றது செட் ஆவலன்னா அதுக்குன்னு ரெண்டு மணிக்கெல்லாம எழுந்திரிப்ப கஷ்டோ இல்ல ஆனா இந்த ஹாஸ்டல்ல இருக்கென்னு சொன்னேல இப்ப அங்கதான வந்து ரெண்டு மணிக் கெளம்ப ஆரம்பிப் ம் அங்க அங்க சுடு தண்ணி ரெண்டு மணிக்கெலாமா வரு
ஆ மெய்ன் டைம்ல வந்துன்னே இருக்கு
எனி டைம் வருமா
ஆமா அது வந்து இ இ இ இ இது போட்டு இருக்குறாங்க ஹீட்டரு வந்து பெருசா வெச்சுறாங்க சொல்லு
ம் பட் ஆனா அது எனி டைமுமா வரு
ச எனா நறையா பசங்கமா ஒ ஒரு ரூமுகே பத்து பேரு இருப்பாலுவோ
அப்புடியா
அப்பிடின்னா ஒரு பில்டிங்கே பாத்து கணக் பண்ணிக்கோ
ஆமா இப் போ ஒரு ஆமா இப்ப அதா அந்த வேல செய்றவங்கதான எல்லாரு அப்பனா அப் சீக்கரமாதா எந்திர்க்கணுல எல்லாருமே
காலேல ஷிஃப்ட்டு போறாங்க இருக்கறாங்க அதோட மதிய மதிய ஷிஃப்ட்டு போறவங்க இருக்கறாங்க ரெண்டு மணி ஷிஃப்ட்டு
இப்ப நீ காலேல போனீய்னா எப்ப வருவ
மத் மத்
ஆ
இப்பெல்லா ஆறு மணிக்கு போனா ரெண்டு மணிக்கு வெளில வந்துருவ
ரெண்டு மணிக்கு வந்துட்டு அதுக்கப்றோ ரூம்ல ரெஸ்ட் எடுக்லா
அதனாலே வந்து ரெண்டு மணிக்கு வந்தா ரெண்டு மணிக்குதா
ட்டு மாரி போய்ருந்துருக்கலால்ல ஏன்னா அதுக்கு தூக்கமு கெடாதுல்ல
மூனு ஷிப்ட்டுமே போய்ரு
எனக்கு என்ன சொல்ற
மூணு ஷிப்டுமே போய் தாண்டி ஆகணு
மூணு ஷிப்ட்டும் போணுமா மாறி மாறியா
ஷிப்ட்டு ஜாலியா இருக்கு போய்ட்டு பகல்லல்ல சீனு நடப்போ நாங்க ஒன்னு சோறு கூட வேனாட் ட்டு படுத்துங்க அப்பா யார்னா பசங்க போனாங்கல்ல வாங்கியாந்து குத்துருவாளுக மேல வெச்சி ஆட்டு கரி எத்தா
ம் ம்
ஆனாலு சிக்கன்லா போடுவாங்க நல்லாருக்கு
ஓஹோ
ஆ அஞ்சு
நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொஞ்சோ பரவால்லயா
ஆமா அது மட்டு ஹாஸ்டல்ல பரவா கம்பெனில்ல போடுவாங்க பிரியாணி போடுவாங்க பிள்ளைங்க மட்டு அது எக்ஸ்ட்ரா கேட்டா கூட தரமாட்டாலுவ
ஆறா
கம்பெனில ஒரு நாள் அந்த புதிங்க மட்டு மாசத்துல என்க்கு ஒரு புதன்கெழமல போடுவாங்க பாரு அது நல்லாருக்கு ஃபஸ்ட் புதன்கிழமல போடுவாங்க பிரியாணி
ம் ஃபஸ்ட் புதன் கெழமையா
ஆமா மாசம் ஃபர்ஸ்ட்டு
சோ
ம்
நா என்ன பண்ற காலைல பண்ணேன்னா ஒருதிக்குதா காம்சிச்சு சேரி அதா கேட்ட
ஏன் தெரியாது இப்பத்தா போன் ஆன் பண்ல நெட்டு ஆப் பண்ணி வெச்சதா நைட்டு அதெல்லா பத்துட்டோ
சேரி சேரி அது பாப்பா நைட்டு எல்லாம் தூங்வுட்ருக்காது சேரி அதனாலதா தூங்கற போல நென்ச்சு நா விட்டுட்ட
ஆ நான் படுத்த
கேக்கல கேக்கல
அது
நைட் ஃபுல்லா தூங்குனாளா
எந்துருச்சுடா அவ்ளோதா
ஓகே ஓகே
ஆ நேத்து நைட்டு கம்பு செஞ்சிச்சு
புரில
அம்புலி செஞ்ச
சவுண்டா பேசு
கம்பளி பூச்சடியா
எங்க
அ பாப்பா கிட்டதா அவங்க அப்பா மேல ஏறிச்சு
ம் அப்பறம்
ஐந்து போயி இருந்தாங்கங்க நல்ல வேல இல்லன்னா பாப்பா மேலதா ஏறி இருந்தது நமக்குன்னா தெரியும் அதுக்குன்ன தெரியும் சொல்லவும் முடியாது
ஏர் இல்லல
இல்ல இல்ல அவர் மேல ஏறி இருந்து அதனால தா தூக்கி போட்ட வெளில
ஆ அப்படின்னா பக்கத்துல என்ன மரம்தான் இருக்கு
அதாவாது இந்த மரம் டி அரச மரத்துலய இன்னொன்னு இருக்குல்ல ஆல மரத்துல இன்னொன்னு இருக்குல்ல
பூ பூசு மரன்னு சொல்லுவாங்களையா அதுவா
மரம் இல்லங்க
ம்
ஆல மரத்துலே இன்னோரு சின்னதா இந்த காய்லா காய்க்கும்பாரு
அப்படியா அதுலருக்குதா
ஆமான்டி அதுலஒன்னு ரெண்டு
அ அப்ப பாத்து புரில
எப்டி வஞ்சினே தெர்ல
எப்டி வஞ்ச்சுனே தெர்லன்றியா ம் ம் எந்த வழியாதா வருது கதவலா சாத்திதான படுப்
இல்ல கதவு மெய்ன் தொறந்து போட்டு தா படுக்கறது எனா இப்ப வெயில் டைம்லாருக்குதுல்ல
அந்தப் அந்த பால்கனி ரூம்ருக் அங்கதா படுப்பீங்களா ஆ
வெயில் டைம்ல நைட்ல கொஞ்ச கூலிங்கா காத்து வரும் அதுனால தொறந்து உட்டுட்டே ஃபேன வெள்ள வச்சுகினு படுத்துந்தம்பரு வந்துச்சி
ம் அப்ப